ஹலோ
ஆ ஹலோ அக்கா கேட்குதுங்களா அக்கா
ஆ இப்பதா கேக்குது எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
அக்கா நல்லா இருக்கங்க்கா சும்மாதாக்கா இருக்கே எந்த ஒரு ஒர்க்கு இல்ல
ஓ ஓகே ஓகே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்கக்கா
ஓக்கே ஓக்கே
என்ன ஓக்கே அங்கேர்க்கா எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க அப்றொ நீங்க என்ன மூவிஸ்லாம் போவீங்களா இல்ல வீட்லேதா மேக்சிமம் மூவிஸ்லா பாக்றதா
அக்கா மூவிஸ் பாத்தீங்கனா நம்ம அதிகமா தேட்டர் போய் பாக்குறது கெடயாது
ஓக்கே
எதோ மெயினான மெயின் ஆக்டர்னா அந்த மாரி போய் பாப்போ விஜய் அஜித்து சிம்பு
ஓக்கே ஓக்கே
இந்த மாரி ஆக்டர்ஸோட படோ வந்தா பாப்போங்க்கா இல்லனா மத்தபடி ஓடிடில வரு அப்டியே பாத்துக்கினா இல்ல மொபைல வந்ரு பாத்துக்கறங்கா
ஓகே ஓகே ஓ டீ டீ னா எந்த இது பாப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸா
ஆமாங்க்கா நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் இது ரெண்டுத்துலமே
ஆனா அதுல்லா சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணனு
ஆமாக்கா ஆமா அது பே பண்ணி தாக்கா வெச்சுருக்கே
ஓ ஓகே ஓகே மந்த்லி மந்த்லி பே பண்ணுமா இல்ல எப்டி
ஆமாங்கா மந்த்லி மந்த்லி பே பண்ற மாரி இருக்குகா ட்வெண்டி எய்ட் டேஸ் குடுத்துருக்காங்க அதுக்கு. அந்த மாரி நம்ம பே பண்ணிக்கலா.
உங்களுக்கு அதெல்லா ஃப்லிம்ல பாக்குறது டைமிங் இருக்குமா. இல்ல வொர்க்கே சரியா போய்ருமா
இல்லங்கா நம்மளுக்கு டைம் இருங்க்கா. நம்ம சும்மா இருக்கா நம்ம பாத்தன்னா ஓட்டல் ஃபீல்ட் தா வொர்க் போய்ட்ருக்கோ.
ஹோட்டலா
ஆமாங்கா ஹோட்டல் ஃபீல்ட் தா இருக்கோ நம்ம. அங்க சும்மாதாகா இருப்போ நைட் ந டே போய்ட்டோமன்னா நா ஒன் வீக் டே போவே. ஒன் வீக் நைட் போவே நைட் ஷிஃப்டு
ஓகே
அ ஆ இப்ப நைட்ல போனோன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ க்ளாக் அக்கௌண்ட்ஸ் போட்றவளூ வொர்க் இருக்கு எனக்கு.
ஓகே ஓகே
அக்கௌண்ட்ஸ் எல்லா க்ளோஸ் பண்ணிட்னா அதுக்கப்பறோ ஃப்ரீயா தா இருப்ப ஒரு டூ ஹவர்ஸு.
ஓகே ஓகே
அந்த டைம்ல அப்டே எதாச்சு மூவி கண்டின்யூ பண்ணுனா அப்டி கண்டின்யூ பண்ணுவக்கா.
ஓகே ஓகே. நீங்க ஹாரஃப் ஃப்லிம்ஸ்ல என்ன இங்கிலீஷ்ல மட்டுந்தா பாப்பீங்களா. தமிழ் ஃப்லிம்ஸ்லா பாக்க மாட்டீங்களா
கா அதுலயே தமிழ் டப்பூ இருக்குங்க்கா. அது தமிழ்லயூ பாப்பக்கா நானு. இல் ஒரு சில மூவி பாத் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சன் ஓடயே போய்ட்டு இருக்கு நறையா பேச மாட்டாங்க அதுல. ஆக்சன்லே இருக்கு நறையா அந்த மாரி பண்றது. அது இல்லாம நறையா இந்த ட்டுக்குள்ள போய்ட்டு இந்த வேட்டயாட்றது அந்த மாரின்லா நா பாத்துருக்கேக்கா. அது ஃபுல்லா இங்கிலீஷ்லே தா இருக்கு.
ஓகே ஓகே
அந்த மாரி கொஞ்சோ அண்ட்ரஸ் மூவி அதெல்லா பாத் சின்ன கொஞ்சோ எனக்கு ரொம்போ புடிக்கியுக்கா வேட்டயாட்றது காட்டுக்குள்ள போயீ
ஓ செரி செரி. ஆனா அது ரொம்ப ரியலிஸ் டிக்கா காமிக்கிறாங்கல்ல இந்த மாரி கழுத்தறுக்கறது எல்லா அதெல்லா பாத்தா ரொம்ப என்ன சொல்ல ஒரு மாதிரி இருக்காதா உங்களுக்கு. நா அந்த மாரி மூவிஸே பாக்க மாட்ட.
இல்ல. எனக்கு பழகிருச்சுங்க்கா அந்த மாரி பாத்து. அது பெருசா எடுத்துக்க மாட்ட. அது ஒரு ஜஸ்ட் ஒரு
தமிழ் மூவீஸ் ஒரு சில மூவீஸ் அந்த மாரி ரொம்ப அத ரத்தம் தெரிக்கிற மாரி ஒண்ணு சி ரெண்டு இருந்தாலே எனக்கு அவ்ளோ இதா இருக்கு. அதா நா கேக்குறே நீங்க எவ்ளோ ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்றீங்களே பின்ன எப் ப்டி அதெல பாக்குறக்கு ஒரு மாதிரி இருக்காதா
அதுதாக்க நா ஒரு மூவிய எப்டி பாப்பே எந்த ஒரு தாட்ல பாப்பன்னா ஒரு ஒரு சில மூவி பாத்தீன்னா அது வந்து அம் அந்த மூவிக்குள்ள முழுகாம ஒரு மூவியா பாப்பக்கா அது சும்மா ஜஸ்ட் ஒரு கதை அப்டின்ற மாரி பாப்ப நானு
ஹோ இப்ப நீங்க சொன்னீல இது ரொம்ப கரெக்ட் நா வந்து அப்டி பாக்க மாட்ட நா எந்த படத்த பாத்தாலு அழுதுடுவ
ஆ ஒரு சிலவங்க பாத்தீன்னா அந்த கதையிலேயே முழுகிருவாங்க ஐயோ இப்டி நம்மளுக்கு இப்டி இருந்தா எப்டி இருக் க்கு இல்லக்கா இல்ல அது நானுமே ஒரு சில படோ பாத்திருக்க அந்த மாரி இப்ப எதாச்சு ஒண்ணு ஆச்சுன்னா ஒருவேல நம்மளுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்றது அந்த மார் லா நா யோசிச்ருக்க
சேரி சேரி நா நம்புளுக்குங்றத நா ரிலேட் பண்ண மாட்டே அவுங்களோட இதுல இருந்து அந்த எமோஷன்ஸ் இருக்கும்போது இப்ப ரீசன்ட்டா நா அந்த கடசில தலைவன் தலைவினு ஒரு படோ சொன்னனே அதுலே வந்து கொஞ்சோ சென்டிமெண்ட்டு சீன்ஸ்லா வந்துச்சா அதுல உக்காந்து அழுதுட்ருந்தே நானு எங் க அம்மாவு என்னோட அக்கா பொண்ணு பாத்து சிரிச்சுக்கிட் ட்டு உங்குளுக்கு எதுக்கு அழுக வருது அப்டின் சொல்லிட்ருப்பா
இவுரு விஜய் சேதுபதியோட படதாங்கா சொல்றீங்க தலைவன் தலைவி ஆ ஓகே ஓ கே ஓகே ஆ
ஆ அது தா அந்த மாரி நாங்கலா ரொம்ப எமோஷ்னல் ஆ பீப்புள்ஸ் நாங்கலா
ஓகே அதுனால ஒன்னு தப்பு ஒன்னு இல்லைங்கா படோ அந்த படோ நல்லாதா இருக்கு ஏனா ஒரு ஃபேமிலியான ஃபேமிலிக்கான ஒரு படோ அது ம் அதனால பாத் திங்னா ஒரு சிலவங்களுக்கு அது ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மாரி ஒரு மூவி
ஓகே ஓகே அனால எனக்கு இந்த மாரி இந்த ரத்தல்லா வர மாரி இருக்குற ஃபிலி அந்த மாரி ஃபிலிம்மு எனக்கு எனக்கு புடிக்காது எனக்கு நார் மலாவே சண்ட போட்றதே புடிக்காது சண்ட போடவங்களையு புடிக்காது எதாச்சு நம்மக்கிட் ட்ட வம்புக்கு வந்தா ஒதுங்கி தா போவனே தவர சண்ட போடது இதெல்லா எனக் புடிக்காது ஆமா கோர்ட்டுக்கு போறக்கு புடிக்காது கேஸுக்கு போட்ற புடிக்காது போலீஸ் ஸ்டேஷன் போறதே ஒரு கேவலமான இது அப்டிங்கறது ஒரு ஒரு தாட் இருக்கு அந்தளவுக்கு நம்ம உண்டு நம்ம வேல உண்டுன்ருப்போ
அ அதாங் கா அப்டி இருக்கீங்கன்னா எப்டின்னா ஒரு விஷ்யத்த வந்து கோவப்படாம சைலண்ட்டா அத எப்டி கொண்டு போணுமோ அப்டி கொண்டு போணுன் நெனக்கிறீங்க
ஆ அதுதா எனக்கு அந்த மாரி எனக்கு ஃபைட் பண்றவங்களே எனக்கு புடிக்காது ஹும் அதனால எனக்கு படத்துலியு இந்த மாரி ஃபைட்டு இந்த மாரி ரத்தம் சொட்ட சொட்ட வர்றது இதெல்லா எனக்கு பாத்தன்னா இவங்கலா ஒரு மனுசங்களா அப்டின் தோணு
அதாங் க்கா அதா
ரொம்ப பயங்கரமா இருக்கு மத்தவங்க மேல எறக்க இல்லாம இப்டி என்னடா குத்துறாங்க வெட் ட்றாங்க அப்டிங்ற மாரி தோணு
அதாங் க்கா
உங்குளுக்கு இது மரி சென்டிமெண்ட் ஃபீலிங்லா அந்த அந்த ஃபீலி அந்த ஃபீலிங் இருக்குற படம்லா புடிக்குமா இப்போ தெய்வ திருமகள்னு எதோ ஒரு படம் விக்ரமோடது ஒரு பத்து வர்ஷத்துக்கு முன்னாடி வந்துருன்ச்சே ஒரு கொழந்தைய வச்சுட்டு அதுவு அப்டிதா உக்காந்து அந்த படோ ஃபுல்லா அழுதுகிட்டே உக்காந்துகிட்ருக்கே நானு
அதுக்கு காரணன்னா அது விக்ரம் நடிச்ச ஒரு ஆக்டிங்க்காக சொல்றீங்ளா இல்ல பொண்ணு அந்த பொண்ணு இருக்குமா அதுக்காக சொல்றீங்ளா
சென்டிமெண்ட்டு
ம் ம் ம் இல்லைங்க்கா சென்டிமெண்ட்டு தா அதா விக்ரம் வந்து ஒரு ஆக்ஷ் ஷன் பண்ணி நடிப்பாரு இல்லைங்கா அது ரொம்ப ஒரு எப்டி சொல்றது கொஞ்சோ பாவமாவு இருக்கு
அது அது ஃபிலிம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து அழுதுகிட்டுதா இருக்கே கொஞ்ச நாள் கழிச்சதுலந்து கிளைமேக்ஸ்ல மட்டு இல்ல அந்த ஃபாதர் அண்ட் டாட்டரோட அந்த இது அந்த பைண்டிங் ஆ மொத்தத்துல எமோஷனல் எதாவது வந்ததுனாலே எனக்கு அழுக வந்துடோ கடகடன்ட்டு அந்த படத்துக்கு ஆனா ரொம்ப அழுத படோனா அந்த படோ தா நானு
ம் இல்ல அதுல ரொம்ப ஆக்ட் பண்ணிரு ப்பாரு அவரு எப்டீன்னா ஒரு இன்னோசன்டா ரொம்ப
இல்ல உண்மயிலயே வந்து அந்த மூள வளர்ச்சி இல்லாதவங்க எப்புடி இருப்பாங்களோ அதே மாரி நடிச்சிருப்பாங்க அவுங்க ரொம்ப கிரேட்
ஆமாங்கா ஆமா
ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாரி இருந்தாலு அவுங்க கொழந்தைகள வந்து எவ்ளோ பாசமா வளத்தாரு அவரோட கொழந்தைய அப்டீங்கறத போட்ரு ப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த படோ
ஆமாங்கா இப்ப வேற எந்த மூவிங்களா உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேரண்ட்டக்கான ஒரு மூவினா எந்த மூவி நீங்க சஜஷன் பண்ணுவீங்க
விஸ்வாசம் அஜித்
ஓகே ஓகே
அந்த படம் எனக்கு உயிருன்னு சொல்லலா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த படோ
உம் ஓகேங்கா ஓகே
உங்குளுக்கு இந்த மாரி எமோஷனலா இருக்கற படோனா உங்குளுக்கு எந்த படோ புடிக்கு
எமோஷ்னல்னா ஒரு சில ஃபேமிலி படம்லா இருக்குங்கா
ஆ
அந்த இவரு யாரு கார்த்தியு சூரியு ஒரு படோ சேந்து நடிச்சிருப்பாங்கா எனக்கு அந்த படோ பேர் ஞாபகம் வர்ல இல்லங்கா அது இல்ல இல்ல சூரி சூரி
சூரியா ஓ பா சிறுத்தை படமே பாத்தது இல்ல ஆனா அதுல ஏதோ ஒரு கொழந்தை வரோ கார்த்தினு சொன்ன உடனே அந்த படமு அந்த படமா இருக்குமோ அப்டீன்
அது சிறுத்ததா நீங்க சொன்னது கரெக்டுதா அது சிறுத்ததா அந்த படம் பேரு
பாக்கல நா செரி செரி அந்தபடோ நா பாத்தது இல்ல ஆனா ஏதோ ஒரு கொழந்த வரோ அத மட்டு பாத்துருக்
அதுல இந்த கார்த்தி வந்து டபுள் ஆக்டர் இருப்பாரு அ அதுல கார்த் தியு சந்தானமு இருப்பாங்க அதுலயு ஒரு ஒரு அப்பாவா தா இருப்பாரு கார்த்தி
ஓ செரி செரி
ம் அந்த பொண்ணு வந்து பொண்ணு வளத்துதுதா அது வந்து அப்பானு வந்து ஃபேஸ் கட் ஒரே மாரி இருக்கறதுனால அது இன்னியோரு கார்த்தியு அப்பானு கூப்புடோ
ஓ செரி செரி
அத வெச்சு அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம அவுங்க அப்பா எறந்ததுனால இவரு வந்து இன்னியோரு ஆக்டிங்கா இருக்கறவரு வந்து அந்த பொண்ண பாத்துக்குவாறு
ஓகே ஓகே அந்த ஃபிலிம நா பாத்ததில்ல ஆனா அந்த படோ நல்லா இருக்குமோ
ஆ அந்த படோ நல்லாதாங்க இருக்கோ சூப்பரா இருக்கோங்கா அந்த படோ
ஓ செர் செரி எனக்கு அந்த விசுவாசம் படோ எனக்கு உண்மையிலயே ரொம்ப புடிக்கோ அவரோட பொண்ண வந்து வளக்க முடியாம ரொம்ப வர்ஷோ இருந்து அப்பறோ கடைசியில அந்த பொண்ணுக்காக அவரு வந்து அவ்ளோ தூரோ கஷ்டப்படுறது அது ரொம்ப சூப்பரா இருக்கோ
ஆனா அது பொண்ணுக்கே தெரியாது இல்ல இவருதா எங்க அப்
அ ஆமா அது ரொம்பவு நல்லா இருக்கோ
ஆமா கடசியதா தெரியு அவருதா அப்பான்னு
அ அது மாரி இந்த மாரி ஃபேமிலி சென்டிமெண்ட் மட்டும் இல்ல அந்த மாரி லவ் முவிஸ்வும் அந்த மாரி பயங்கர சென்டிமென்டா அதுவும் உக்காந்து அழுதுட்டு தான் இருப்பன்
ம் ம் செரிங்க செரிங்க நறைய லவ் மூவில பாத்தீங்கன்னாக்கா வந்து எப்டி சொல்றது செத்து போறது கடைசி ஆக்ச
ஐயோ அந்த படத்தலாம் பாத்தாலே டென்ஷன் ஆகும் எனக்கு இந்த ராஜராணி ஃப்லிம்மு எப்பா முடிய்ல
அப்றோம் இப்போ லாஸ்டா ராஜராணியோட இப்போ ஜோனு ஒரு படம் இவரு ரியோ நடிச்சிருப்பாருல்ல அந்த படம் பாத்திங்ளா
நான் அந்த படம் இன்னொரு ஃப்ரெண்டு் சொன்னாங்க பாருங்க நல்லா இருக்கும்ன்ட்டு நான் அது பாக்கவே இல்ல அதுலயு அப்டிதான் ஒரு ஹீரோயின் ஏதோ சாகற மாரி இருக் க்கும் அந்த சீன்ல பார்த்த அப்புறம் எனக்கு நான் அந்த பிலிம் ஆனா பாக்கல இன்னும்
அதுலயும் அப்டிதாங்க ல்வ் சீன் தான் ஆன பட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க இறந்துருவாங்க
ம் செரி செரி அந்த படமும் நல்லா இருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் பாக்கல
செரிங்கா செரிங்கா
ம்
வேற உங்களுக்கு இது இப்ப பாத்ததுலெ இந்த மூவி தான் எனக்கு ரொம்ப புடிக்கும்னா அந்த எந்த மூவி சீக்கிரம் சொல்லுவீங்க
அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமால நறைய பிலிம் சூப்பர் சூப்பர் பிலிம் இருக்கு நறையா ஆனால இது பர்டிகுலரா இதுன்னு என்னால எதுவுமே மென்ஷன் பண்ண முடியல
அப்டிங்களா
நறைய படம் இருக்கு
ம் ஆனா அந்த மிடில்ல வந்த படம் வேனா உங்களுக்கு நறைய படம் புடிச்சிருக்கும் யெக்கா
அதான் ஒரு அந்த நைன்டின் நைன்டி நைன் டூ தௌசண்ட்ல இருந்து டூ டூ தௌசண்ட் ஒரு அது வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு இருவது வருஷோம் வச்சுக்கோங்க அந்த டைம்ல இருக்குற மூவிஸ் தான் பெட்டர்
ஆமாங்கா ஆனா அந்த மாரி கதையெல்லாம் அப்போ இருந்தவங்க நல்லா எழுதுனாங்க
ஆனா எனக்கு வந்து இந்த பிரதீப் ரகுநாதனோட அந்த லவ் டுடே பிலிம் அது எனக்கு புடிச்சுது
அப்படிங்களா செரி்ங்கா செரிங்கா
நீங்க அந்த படம் பாத்திருக்கீங்ளா
பாத்துட்டேங்க பாத்துட்டேன் அந்த படம் பாத்துமுடிச்சுட்டன் அதுக்கப்புறமா அவரது ஒரு ரெண்டு படம் ம் ஆமா ஆமா
ம்
செரி்ங்கா ட்ராகன் ஆ டிராகனும் அப்டிதாங்க்க லவ் சீன் தான்
அதான் அது பாக்கல அங்க ஒண்ணு ரெண்டு படலாம் பாக்காம இருக்கன் ஓகே ப்ரோ நம்ம அடுத்த இதெல்ல நான் கூப் ப்றங் பாய் பாய் ஆ ஓகே பாய் நீங்க தான கூப்ட்டீங்க
ஆமாக்கா
ஆ கட்பண்ணுங்க